ஹலோ வணக்கம் தோழர் சொல்லுங்க
கேக்குதுங்களா
ஹலோ
ஹலோஓ கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க வணக்கம் சொல்லுங்க
என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா
சாப்டோம் தோழர் நீங்க சப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டே சாப்ட்டே ஆஹ் நம்ம என்ன பத்தி பேசலாம் நா இன்னைக்கு வந்து படோம் இல்ல சீரிஸ் அந்த மாதிரி ஏதாச்சு பாப்பீங்களா
ஆஹ் பாப்போ தோழா நீங்க பாப்பீங்களா
எந்த மாரி படம் எந்த மாரி சீரீஸெல்லா பாப்பீங்க
உம் உம் ஃபைட்டான ஆக்ஷன் மூவிஸ் தா பாப்போம் ஆஹ் அது போக சீரியல்ஸ் ம் வீட்ல இருக்குறனால சீரியல்ல்லா நல்லா பாப்போம் வெப் சீரிஸும் பாப்போம் இப்போ புதுசு இது தானே நெறைய வந்துட்டு இருக்குல்ல வெப் சீரியஸ்லா அதெல்லா எல்லா மே ஓரளவுக்கு வெப் சீரிஸ் எல்லாமே பாத்துருக்கோ
எது எது கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க ஃபுல்லா ஃபுல்லா கம்ப்ளீட் தன் நேரோ ஒரு வெப் சீரி ஹார்ட்பீட் ஓகே தமிழ் சீரியஸ் பாப்பீங்ளோ ஓகே ஓகே ஓ
ஆ இப்ப என்ன சொல்லிருக்காங்க கொரியன் என்ன
ஸ்டேஞ்சர் திங்ஸு
ஆ இல்ல இல்ல இல்ல இல்ல நா அந்த மாதிரி எல்லா எது பாத்ததில்ல
ஓகே ஓகே ஓ படோ‌ ஹாலிவுட் படோ அந்த மாரி
ஆ அந்த மாதிரியு நா எதுலயு ஓ இதுவரைக்கு பாத்ததில்ல ஆ ஒன்லி தமிழ் ஆ ஆமா
ஓகே சீரியல் என்ன சீரியல் பாப்பீங்க நீங்க
நா விஜய் டி வி சீரியல்ஸ்லா ஒரு நாலஞ்சு சீரியல்ஸ் பாப்போ
ஆ இந்த சன் டி வி ல கூட ஓடு மே அது என்ன சீரியல் ஐயோ எங்கப்பா அம்மாலா ஒக்காந்து பாத்துட்ருப்பாங்க நா வீட்டுக்கு போறப்பல்லா
ம்
ஃபேமஸ்ஸா ஒன்னு ஓடுமே அது பேரு தெர்ல சன் டி வி சீரியல்லா பாக் மாட்டீங்களா
எனக் சன் டி வி சீரியல்ஸ் எல்லா எதுவு பிடிக்கறதில்ல நாங்க விஜய் டி வி ல வர சீரியல்ஸ் தா ஓரளவுக்கு கதைகளு தெரிஞ்சு வச்சுர்க்கோ ம் மத்த மூணு சீரியல் ஸல்லா ரெகுலரா பாக்கறது உண்டு
ஓகே ஓகே
ம் நீங்க ஹாலிவுட் மூவிஸ் அந்த மாதிரி எல்லா‌ பாப்பீங்க ம்
இல்ல நா எல்லாமே பாப்ப லைக் எ அ எ எ எ எது எதாச்சு நல்லாருக்கு அப்டின் சொல்லி ரொம்ப ரெக்கமண்ட் பண்ணாங்கன்னா போய் பாப்ப
இப்போ ரீசன்டா எ ஃபிரண்ட்ஸ் எல்லாருமே இந்த கொரியன் வெப்சீரியல்ஸ் எல்லா நல்லாருக்குன் சொல் க்கறாங்க ஆ அதுக்கெல்லா கல்லா வாங்கி வெச்சுருக்கோ இனி தா பாக்கணு
ஓகே ஓகே கொரியன் சீரிஸ் நா அவ்ளோ பாக் மாட்ட ஒன்னு ரெண்டு பாத்துருக்கே அது பேர் கூட தெரியாது பேர் தெரியாம எபிசோடு எபிசோடு பாத்துருக்கே நானு இப்ப கூட அது பேரு கேட்டா தெரியாது ஏனா தமிழ்ல ஸ்லேட் பண்றப்போ ஒரு மாரி பேர் இருக்கு இங்லீஷ்ல ஒரு பேர் இருக்கு கொரியன்ல ஒரு
ஆமா ம்
தெரியாது ஆனா பா சீரீஸ் மட்டு பாத்துருப்ப நா
ம் ம் ம்
நீங்க அப்டியே ரொம்ப தூரமா போய்டுச்சி
எதுங்க
நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது
ரொம்ப லோவா கேக்குதா இப்ப கேக்குதா ஆ ம் என்னதுங்க
பி
நா அ எனக்கு வந் து நறைய சாங்ஸ் கேப்ப
ஆ
ஆ அப்றோ ஸ்டிச்சிங் பண்ணுவோ
ஓகே ஸ்டிச்சிங் ஓகே லைக் டெய்லராவ இல்ல சும்மா ஹேண்ட் மேட் ஸ்டிச்சிங்கா
ஆ ஃப்ரொபஷ்னலாவும் பண்ணிட் ட்ருந்தோ அப்றோ இப்ப எனக்கு மட்டு
ஓகே ஓகே எங்க அக்காவு எதோ அந்த கைலலா வச் சிட்டு ஏதேதோ டெடி பியர் மாரிலா செய்யு
ஓ இங்க இப்ப ட்ரென்டிங்ல போயிட்டு இருக்க ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் அந்த மாதிரிலா நா
ஆ எம்ப்ராய்ரடிங் தா ஆ அதுதா அதுதா வரைவீங்ளா ட்ராயிங்
ஆ ட்ராயிங் கொஞ்சக் கொஞ்சொ வரைவங்
இது எப்டி என்னன் தெர்ல எல்லா பொண்ணுங்குளு வரையறாங்க எப்டின்தா தெர்ல நா வரைய உக்காந்த எடுத்து உக்காந்தா ஹேண்ட் ரைட்டிங்கே ஒழுங்கா வரமாட்டேங்குது
கொஞ்சொ இன்ட்ரெஸ்ட் இருதுதுன்னா எல்லாமே கத்துக்லா ஆ ஆமா முக்கியமா கொஞ்சொ பொறுமை இருந்துச்சின்னா எல்லாமே கத்துக்லா
அது சுத்தமா இல்ல எங்கி
ம் ஹேண்ட்ரைடிங்கே ஹேண்ட்ரைட்டிங்லா நல்லா இருக்கணு ம் அ அதவிட டிராயிங் எல்லா பண்ணபோது ரொம்ப ரொம்ப பொறுமையா வரையனு ஆ அதே மாரி ஸ்டிச்சிங் இதலயு அதே மாரி தா ஸ்டிச்சிங் போ நம்போ வந்து ரொம்ப பொறுமையாதா பண்ணனு கத்துக்கற வரைக்கு எல்லாமே கொஞ்சோ பொறுமையா இருந்துர்ந்தனா கத்துக்கலா ஈசியா
ம்
நா இதெல்லா கத் ம் ம் நா மொபைல் எல்லா கேமெல்லா வெளையாடவே மாட்டே
ஓகே ஓகே ஆ ஒக்காந்து எப்ப பாரு கேம்மா ஆடிக்கிட்டே இருப்பே அதனால்தா கேட்டே
என்னது
நா ஒக்காந்து கேம் ஆடிக்கிட்டே இருப்
கேம் வெளையாண்ட்டுட்டு இருப்பீங்க ஆ மொபைல் எனி டைம் மொபைல் யூஸ் பண்றது நல்லா வேனா உலோத்துல்ல அதனால கொஞ்சோ அ வெளிய அவுட்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி வெளையாட்டுனா கொழந்தைங்க கூட வெளாடுவோ
ம்
சொ ஹலோ
கேக்குதா ஹலோ
அ கேக்குதுங்களா உங்க வாய்ஸ் ரொம்ப எனக்கு ஸ்லோவா தா ரொம்ப மெதுவா கேக்
ஒ ரொம்ப மெதுவா கேக்குதா ஐயோ அது ஏனே தெரிலே ரொம்ப
இதுல ஸ்பீக்கரு எதுவு அதெல்லா எதுவு போட முடியாது அதனால கொஞ்சும் பக்கத்துல வச்சு பேசுங்க
ஓகே ஓகே இப்போ இப்போ ஓகே வா
ஆ இப்ப கேக்குது கொஞ்சோ கம்மியா கேக்குற மாதிரி இருக்குது அதனால தா
ஓகே ஓகே
சொல்லுங்க வேறென்ன
ஆ ஆன்லைன் ஷாப்பிங்லா எதா பண்ணுவீங்களா ஆன்லைன் ஷாப்பிங்கு
ஷாப்பீங்கனா இப்ப ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சோ வசதியாவே போயிருச்சு இல்லையா வீட்ல இருந்தே எல்லாரு ஷாப்பிங் பண்ணி வாங்கிக்கலா வெளிய எல்லா போகவே வேண்டா இல்ல அதுவு தா ஆஹ் கடைங்களுக்கு போனா கூட அது எடுக்கலாமா இது எடுக்கலாமான்னு யோசிச்சட்டு இருக்கோ ஆனா ஆன்லைன்ல பாக்கும் போது ஓகே டக் டக் டக் டக் ஒரு சாரியே எடுக்க போனோனா கடையில போய் ஒரு நூறு சாரி கலைச்சு போட்டு அதுக்கப்புறந்தா எடுப்போ
ஆமா நல்லா இல்ல நல்லா இல்ல அப்படின்னா மறுபடியு ரிட்டர்ன் போட்டு விட்டுருணு
ஆஹ் நல்லா இல்லன்னா கூட நம்ம திருப்பி மாத்திக்கலா ஒன்னு பிரச்சனை இருக்கிறதுல நெறைய பரவாயில்ல நெறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு
உம் ஏமாந்திருக்கீங்களா ஆன்லைன்ல
ஆஹ் ஒரு சில ப்ராடக்ட் வாங்கி அது கொஞ்ச நல்லா இல்லாத மாதிரியும் இருக்கு
ம் ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்கல்ல அதுக்கு
போட்டதுல்ல சொ பரவால ஓகே அப்டின் சொல்லி வச்சுக்குவே
ஓகே
நீங்க வாங்கி இருக்கீங்களா
ஆஹ் நா வாங்கியிருக்கே எங்க அப்பாதா வந்து நெறைய என்ன பண்ணுவாரு இந்த ஆடுபாப்பாரா ஆடு பாத்துக்கிட்டே இரு குள்ள அந்த ஆடு ல வந்து அப்படியே வர்றது இருந்து என்னா வெப்சைட்னு கூட தெரியாது போயிட்டு ஆர்டர் போட்ருவாரு ஆர்டரு போட்ருவாரு அப்புறமா போட்டு நா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சி வீட்டுக்கு பக்க போனேன்னா கேப்பாரு
வந்துச்சானு பாருங்க அஹ் வந்துச்சானு பாருங்க அப்படி சொல்லுவாங்களா ஹலோ
ஒரு செகன்ட் வரே உ
உம் ஹலோ ஹலோ
உம்
ப்லோ
ஹலோ